ஹலோ மேடம் எப்டி இருக் ஓ நல்லாருக்கே மேடம் நீங்க எப்பிர்றீகீங்க என்ன அதிசியமா கால் பண்ணீர்க்கீங்க திடீர்னு ஒங்க ஞாபகொ வந்ததுங்ளா
அய்யோ சேரி சேரி
சாப்டீங்ளா ம் இப்பதா சாப்புட்டு அப்டியே படுத்தே ஃபோன பாத்துட்டு அப்டியே படுத்திருந்தே கரட்டா கால் பண்ணிட்டீங்க நா இன்னக்கி ரசொ வச்சே பாப்பாக்கு சளி புடிக்கிற மாரி இருக்கு ஆ சேரின் ரசொ வச்சு முட்ட பொரியலும் அப்பறோ உருளக்கெழங்கு பிரன்ச்ஃப்ரையு பண்ணே நீங்க இங்க வெண்டக்கா கொழம்பு முட்டக்கோஸ் பொரியல் புளி கொழம்பு மாரியா சூப்பர் சூப்பர் காலேல செஞ்சிடுவியா இல்ல மதியானமா வீட்ல கொண்டு போய்ருவாங்கல்ல அதுனால காலேலயே செஞ்சுருவோ சேர் அதுக்கப்பறோ நைட்டுக்கு தனியா டிஃபனா ம் ஆமா நைட்டுக்கு எதாவது இட்லியோ தோசயோ
உம்
அந்த குழம்பே இருக்கு அது இட்லியோ தோசயோ சுட்டுக்கணு நீங்க வெண்டக்கா புளி கொழம்புக்கு இட்லியோ தோசயோ தொட்டு சாப்டுவீங்களா லவோ இன்னைக் தா மாவாட்னோ அதுனால இட்லி ஊத்திற்வோ நல்லாருக்குமா இட்லியு வெண்டக்காவு புளிக்கொழம்புதான கொஞ்சொ தேங்கா சட்னீ அரச்சா நல்லாதா இருக்கு மீன் கொழம்பு இட்லி எப்டி அதே மாரிதா அ அ அ நல்லா சுண்ட வச்சுடம்னா நல்லாருக்கு ஓகே ஓகே நீ அனுப்புன லிஸ்ட்ட பாத்தே எல்லாமே கொஞ்ச கொஞ்சமா வாங்கிக்கணு இல்ல வாங்கி நல்லா கழுவி காய வச்சு வறுத்து கழுவுனா அதுல ரொம்ப பொடி பொடியா இருக்கு சில இதுகல்லா அது கழுவனம்னா நல்லா மாவு மாரி ஆயிரு தண்ணிலயே போய்று கைக்கு கெடைக்காது அதனால சும்மா நல்லா பொடச்சுட்டு
அ
எதாவது வண்டு கீது இருக்கானு பொடச்சு பாத்துட்டு சேர் சேரி நா காஸ் தந்தற்றே அ சேரி செய்யணுனு சொல்லிட் ந்தாங்க சேர்த்தி வாங்க சொல்லு ஆ அ வாங்கி எனக்கு சேத் செய்யுங்க அ அ அடுத்து அந்த மாரி காஸ் தரே செரியா செரி ஓகே ம் அ நா ஆன்லைன்லயே வாங்குறே நெறைய ச த்துமாவு அப்ற இங்க இதுலயே குடுக்குறாங்க நம்ம சத்துணவ்ல்யே கூப்ட்டு கூட்டு குடுக்குறாங்க எனக்கு ஆமா பாப்பாக்கு ரெண்டு வயசு ஆற வரைக்கு குடுப்பாங்க ஆமா இவங்க ரெண்டு பேருக்கு சேர்த்தி கெடைக்குது இப்பெனக்கு பதினாறு பேக்கெட் இன்னைக்கு வாங்கிட் வந்தே பெரியவளுக்கு கெடைக்குதா பெரியவளுக்லா ஃபஸ்டே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோ அ ரெண்டு வயசு வரைக் தான தருவாங்க அதுக் மேல தராங்க அ அப்படியெல்லா இல்லடி குடுத்துட்தா இருக்கறாங் ஒ அ தம்பிக்கெல்லா குடுக்குறதில்ல ரெண்டு வயசு வரைக்குந்தா கொண் வந்து குடுத்தாங்க நெனைக்கிறே முட்ட நெனைக்குறே முட்ட மட்டுமோ அது முட்ட மட் டுந்தா ஒ ஓஹோ மாவு அது எப்ப வேணாலு போய் வாய்ங்க்கிலா போல ம் அதுல என்னென்ன போட்றாங்கன் தெரில இல்ஷ அந்த டேஸ்ட்ல இருக்காது நம்ம சத்துமாவு டேஸ்ட்ல இருக்காது ம் இனிப்புக்கு என்ன போடுவீங்க நாட்டு சக்கர காய்ச்சபோது போட்டுக்கணு ஓ ம் அதுலே ஓரளவுக் கொஞ்ச இனிப்பு இருக்கு இந்த பாதாமு இதெல்லா போடுறோம்ல ஏலக்கா சுக்கு ஆமா அதலா போட்டா நல்லா வாசமா இருக்கு காச்சும்போது கொஞ்சமா நாட்டு சக்கர போட்டுக்க வேண்டிதா நீ எல் இல்லாட்டி பணச்சக்கர பனஞ்சக்கர சேத்துக்னாலோ சேத்துக்கோ பாப்பாக் குடுக்குறதுனால நானு டேட்ஸ் பவுடரு பாப்பாக்கு போட்டு காச்சி குடுப்பே ம் டேட்ஸ் பவுடரா ம் ம் அப்ப அது கூட போட்டுக்லா ஆன்லைன்ல இதா போய்ட்ருக்குல்ல காய வெச்சு மிஷின்ல போட்டு அரச்சு குடுக்குறாங்க ம் ம் அப்ப நீ அது காச்சும்போது அந்த பவுட்ர போட்டு ம் குட்டி பாப்பாக்கு மட்டு தா பண்ணிட்ருக்கே ம் இவ குடிப்பாலான் டவுட்டு என்ன பண்றதுன்தா தெர்ல ம் ம் குடிப்பா இல்ல நீயு குடிக்கலா இப்ப நீ காலையில வந்து அந்நேரத்துக்கு சாப்புட்டு படுக்கறதுக்கு இத குடிச்சிட்டு படுக்கலா கூலிங்காவு இருக்கு ஆமா சாப்பாடு சாப்புட்டு படுதா ஒடம்பு தா போடு ம் ஒடம்பு கொரிக்கனுன்டி அவ்ளோ ஒண்ணு ஒடம்பிருக்க மாரி தெர்லியே ஆ எனக்கென்னமோ நீ மொதபாப்பாக்கு அப்பிடிதா இருந்த ம்
தொப்ப இருக்கு
பாப்பாக்கு அப்படிதா இருந்த அப்பற எலச்சில்ல அதே மாரி ஆமா ஆனா இந்த பாப்பாக்கு ஒடம் இப்போ எலைக்கிற மாரி தெரியில அதே வெயிட் லியே இருக்க மெயின்டென் ஆகுது அப்ப என்ன பண்ணு அதே பண்ணு எம்பத்தி ரெண்டு இருக்கியாடி இன்னு எம்பது கிலோ இப் எம்பது அடி நெஜமாலேவா ஆமா அதிஷ்டாக்கெல்லா எவ்ளோ எம்பத்தி ஏழு போன சிலா அப்டியே அவ பொறந்தது அப்டியே கம்மியாயி ஒரு எழுவது அறுவத்தெட்டுனு வந்துச்சு இந்த கொழந்தைக் கு பாத்தீன்னா ம் எம்பத்தி எம்பத்தி அஞ்சு வரைக்கு போச்சு இப்ப எம்பது வந்திருக்கு அவ்ளோ தா
சேரி நீ வே
வேலைக்கு போனாலு எளச்சுருவனு நெனைக்கிறே ஆமா வீட்லயே இருந்தீல்ல அ அதுனால வெயிட் போட்ருக்கு ம் ரெண்டு பேரு தூங்கீட்டாங்ளா நானு ஸ்டெப்பு ஏறி ஏறி எறங்கறே ம் ஏழு மாடி ஏர்ற எறங்கறே ஏ லிஃப்ட்ல போறதில்லயா லிஃப்ட்ட அவாய்ட் பண்றே ஓ வெய்ட் லாஸ்க்காகவா வெய்ட் லாஸ்க்காக தா தஸ்ஸு புஸ்ஸுனு வே வெய்ட் தூக்கீட்டு ஏறிப்போற ஆ ஒர் நாளைக் எத்தன் தடவ ஏறி எறங்குவ
ஆஃபீஸ் போகும்போது ஒருக்கா ஏறுவே
ம் வரும்போது ஒருக்கா எறங்குவே அவ்ளோ தா அப்ப எடைல அந்த ப்ரேக்லேல்லா எறங்க மாட்டியா ப்ரேக்லா சாப்ட்டு வந்துட்லா என்னால நடக் முடியாது ஐயோ நல்லா சாப்ட்ருப்பே வந்து அப்டியே ஸ்டெப்ல ஒக்காந்துக்வனே தவர நடக் கல்லா மாட்டே ஓஹோ ப்ரேக் டைம் எவ்ளோ நேரோ ப்ரேக் டைம் ஒன்னவரு ஆ நைட் டின்னர் கொண்டு போயிருவியா இல்லடி அங்யே கேண்டீன் இருக்கு அங்யே சாப்ட்டுக்வே முப்பத்ருவா டோக்கனு ஆமா நா
ஆ
நைட்டுக்கு டிஃபன் ஐட்டம்லா தருவாங்களா டிஃபன் அயிட்டம் இல்ல இப்ப எல்லாரு அப்டி தா போட்டுட்ருந்தாங்க இப்ப எல்லாரு ரெக்கொஸ்ட் பண்ணி மீல்ஸ் மாரி குடுங்கன் சொன்னதும் நைட்டுக்கு மீல்ஸா ஆமா ஒரு ஒரு நேரோ மீல்ஸ் போடுவாங்க மீதி நாள்ல்லா இந்த மாரி புலாவு அப்புறோ வந்தென்ன பிரியாணி ம் ம் ஆ சாப்பாடே தானா சாப்பாடு இருக்கு டிஃபனு இருக் கு நெறைய வெரைட்டீஸ் தருவாங்கடி சேரி நீ வந்து மேக்சிமம் சாப்பாடு சாப்டாத வெய்ட் லாஸ் பண்ணுனா சாப்பாடு சாப்டாத நைட்ல
அப்
அப்டிங்கற ஆமா சப்பாத்தி இர்ந்தா சப்பாத்தி சாப் அது ஒரு ரெண்டு மூண் நாளைக்கு அப்பிடிதா இருக்கு சப்பாத்தியே ஒன்னு ஒன்னு சேத் சாப்ட்டுக்கோ
சேர் சப்பாத்தி குடுப்பாங்க ஒன்னே ஒன்னு குடுப்பாங்க எல்லா லிமிடடு தா ஆனா சாப்பாடு அன்லிமிடடு ரசம், மோரு, சாம்பார்ன்னு வாய்ங்க்கிலா
ப்போ பொரியலு, ஸ்வீட்டு அப்றோ ப பழோ எதோ ஒண்ணு அ எ நல்லா இருக்கும் நைட்டு சாப்பாடு அதுலயே நல்லா சாப்டுருவேன் சாப்ட்டு நடந்தா பரவால்ல டி அப்ட போய் சிஸ்டம்லியே ஒக்காந்துக்குவாங்க ஆ கொஞ்சோ நட ஒன் ஆர் டைம் இருக்கு இல்ல கொஞ்சோ நேரம் நடக்கலாம் இல்ல அத உட்டுட்டா எடுக்க மாட்றாங்க
ஹாபனார் சாப்பிட ஹாபனார் ந டீ பிரேக் மாரி ஏதோ ஒண்ணு போவேன் சாயங்காலமா சி சாயங்காலமாங்கற மாரி காலங்காத்தால
சாய்ங்காலமா ம் ஆமா காலைல ஒரு டீ டீ பிரேக் ஒரு ரெண்டு மணிக்கு ம் ரெண்டு மணிக்கா நீலா வாய பொளந்து தூங்கிட்டு இருப்ப நாலாம் து அப்ப செவ்வா கிழம உள்ள இருப்ப உஹீம் பாப்பா ரெண்டு பேர் தூங்கிட்டாங்களா
ம்
ம் தூங்கிட்டாங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்க ம் நீ தூங்கலையா கொளம்பணுமா நானு நாலு மணிக்கு கெளம்பணும்னா அஞ்சர மணிக்கு கேப் வரும் உங்க வீட்டு பக்கத்துலயே வருமா
சிவ
சிவ இங்க பஸ்ஸாண்டுக்கு வந்துடும் புது பஸ்டான்டா சிவானந்தா காலனி பஸ்ஸ்டாண்ட் உங்க வீடு ஓ நீங்க மாத்திட்டீங்களே வீடு ஆ சேர் சேர் அங்க அந்த ராக்காசி கேட்ரிங் பக்கத்துல தானே ஆமா சேர் சேர் சிவானந்த காலனிக்கே வந்துருமா ஆமான்டி சேர் சேர் ரிட்டனும் அங்கேதா அ முஸ்லிம் தா ரிட்டனு அங்கயே தா எறக்கிவிடுவாங்களா இல்ல வீட்ல இறக்கி விட்டுருவாங்களா வீட்ல எறக்கி விட்ருவாங்க நயிட் சிப்டு தான ஓ ட்ராப் மட்டும் பண்ணிருவாங்க நாங்க சிவானந்தால போய் பிக்கப் பண்ணிக்கு அம்மா சிவான் பிக்கப் மட்டும் சிவாநந்ததா காலணியாடி எ ட்ராப் வீட்ல ட்ராப்பு வீ்ட்லயே ஹோம் ட்ராப் கேட்டு கிட்டே எறக்கி விட்டுருவாங்க நம்ப போறமானு பாத்துட்டு அங்க வந்துருவாங்க ஓ பரவால்ல
அதான் இதே டே ஷிஃப்ட்டா இருந்துச்சுன் வைய்யே இப்ப கேபு கேப்
கேப் கேன்சல் பண்ட்டான் ம் ஓ டே ஷிஃப்ட்டுக்கு நீ அவ அப்ளை பண்ணலையா
என்னடி
என்னடி டே ஷிப்ட்க்கு அப்ளை பண்ணலயா நைட் ஷிப்டே போதுமா உனக்கு டே ஷிப்ட் நைட் ஷிப்ட் தாண்டி பெட்டரு கொழந்தைங்கள பாத்துக்கறதுக்கு ம் டே போய்ட்டேன்னு வைய்யே டே ஃபுல்லா அங்கயே இருக்கிற மார்ருக்கு இப்ப இவளுக நைட்ல தூங்கிட்டு தான் இருப்பாளுங்க பாப்பா எடைல முழிக்க மாட்டாளா ம்
என்னடி
பாப்பா எடையில முழிக்க மாட்டாளா எப்போ நைட்லயா எடைல எந்திரிப்பாளாமா மூணு டைம் மூணு நாலு டைம் எந்திரிப்பாளாமா ஒ நானு இது ஃபார்முலா மில்க் பழக்கிருக்கே
நைட்
நைட்டு மட்டு அது குடுச்சிக்குவாரு இப்போ ஃபார்மலா மில்க் குடிச்சதுலருந்து மதர் மில்க்க அவ கட் பண்ணிட்டா ஓ கேக்றது இல்லையா அம்மாவெல்லா ஆ ஹ என்னையெல்லா கேக்ரதே இல்ல ஆனா நா கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கே என்ன ஒரு ஆறு மாசோ வரைக்கு ம் ஆனா அதிர்ஷ்டோ ஃபஸ்ட்டு பாப்பால்லா வச்சு செஞ்சு அ ஹ ஒரு ஒன்னு கொழந்தை அப்டின்னா ஒரு கொழந்தை இப்டிதா அப்பிடிங்கற மாரி சரியே கூப்பர்ரே ம் சேரி ஓகே ம்
பாய் பாய்
வேர்தொ